ஹலோ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக் கீங்க ஓகே ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டாச்சு தோழரே ஆனா என்னன்னா
ஆ
இன்னைக்கி என்ன எங்க எங்க வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணாங்க நெறைய செடி எல்லா வீட்டுல வளர் கணு ஏன்னா நா நா வளர்ப்பே ஆனா குழந்தைக்கு வந்து வீட்டு்ல வளக்கற பழக்கத்த கொண்டு வரணு அப்டின்னுட்டு என்ன பண்ணாங்க அன்னைக்கி ஆன்லைன்ல எனக்கு தெரியாது ஒரு பேக் மாரி ஆர்டர் பண்ணாங்க அது வந்து நம்ம துணிப்பை மாரி இந்த மாரி இருக்கு கொஞ் சோ ஹடா இருக்கு நா அப்ப அவங்கட்ட கேட்டே இது என்ன மாரி
ம்
கேக்கு போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொழந்தைக்கு வந்து செடி பழக் கொடுக்கணு ஏன்னா வந்து இனி வரும் காலம் வந்து உணவுல வந்து ரொம்ப பற்றாக்குறை ஏற்படு
ஆமா ஆமா உண்மைதா உண்மைதா ம்
பற்றகுற வரு ஏன்னா அவங்களோட சாப்பாடு இதுல இருந்து தா வருது அப்டின் சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்காண்டி ஒரு பத்து இருபது பேருக்கு ஆனா நா வந் அவங்க மேன எரிச்சப்பட்ட ஏ இந்த மாரி சொல் பண்றீங்க நா என்ன ஃப்ரீயாவே இருக்க விட மாட்டிங்களா இந்த மாரி அவங்களும் ஸ்கூல் போகணு அப்பற மத்த ஒர்க் குடுத்துரு நீங்க இந்த மாரி பண்றீங்கள அப்டின்னு சொல்லப்போ அவங்க சொன்னாங்க
ம்
உங்களுக்கு நா சொல்லுறப்ப எரிச்சலா வரு ஆனா வருங்காலத்துல வந்து சாப்பாடு உணவு பற்றாக்குறையில வந்து பற்றாக்குறை வரப்போ அந்த கொழந்தைளுக்கு இந்த மாதிரிதா நம்ம சாப்பாடு கிடைக்கும்ன் தெரிஞ்சா அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் இந்த விவசா யத்த வந்து மதிப்பாங்க
மதிப்பாங்க ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே புரியுது புரி புரியுது அதான் நீங்க சொன்னது கரெக்ட் தா அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து விவசாய அப்படிங்கறது வந்து என்னனே தெரியாம இருக்காங்க இப்ப இருக்க சின்ன கொழந்தைங்க நம்ம எப்படி சாப்பிடுற எந்த மாரி இது மதிக்கணுங் சொல்லி கொடு ஏனா இப்ப யார விவசா யிகளை மதிக்கிறது கூட இல்ல ஆனா அவங்க செய்யற தொழில் வேணு அவங்க செய்யற அரிசி வேணு பருப்பு வேணு நம்ம தா பாக்குறோ ஒழிஞ்சி அவங்கள வந்து நம்ம ஒரு மரியாதயா நடத்துறதுல்ல சோ விவசாயினா ஒரு கே வலமா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இருக்க காலகட்டத்தில ஆனா அவங்க தயாரிச்ச பொருள மட்டு நல்லா நல்லா சாப்பிடுறாங்க அந்த மாரி ஆயிச்சு சொல்ல போனா அது வந்து நம்ம இப்ப இருந்து சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுத் து வளத்தம்னா இன்னு இன்னு வருங்காலத்தில கொஞ்ச விவசாயங்கறது கொஞ்சமாச்சு இருக்கு இப்போ அது இப்ப கொஞ்சமா தா இருக் சொல்லப்போன முன்னர்ந்த மாரி இல்லதா சோ இது இன்னு கொஞ்ச அப்படியே கண்டினியு இப்ப இருக்கா கொழந்த சொல்லிக் கொடுத் து நம்ம கொஞ்ச வளர்த்தோ செடி எப்டி வளக்கணு எப்டி நமக்கு உணவு வருது எந்த மாரிலா எல்லா நம்ம தண்ணி ஊத்தி பராமரிப்பு எப்டி உரங்கள போடணு எப்டி விவசாய பண்ணணு கொஞ்ச சொல்லி கொடுத்தம்னா ஏதோ அவங்க காலத்த கொஞ்சமாச்சி ஒரு நல்ல உணவு கொஞ்சமாச்சி நல்ல உணவு சாப்டுவாங்க கொஞ்ச செயற்கை உணவா இருக் கண்டிப்பா ஒரு சில உணவாச்சு கொஞ்ச நல்ல உணவா சாப்டுவாங்க இந்த மாரி நம்ம கொஞ்ச பழக்கனு கொஞ்ச பரவாயில்லதா சொல்ல போனா
கண்டிப்பா நம்ம வந்து எப்படி நா நீங்க சொல்றது உண்மதா ஆனா இப்ப வந்து செயற்கையா பண்ணணுனா அரிசி எல்லா செயற்கையா பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஒனா டொக்னாலஜி வேணா நம்ம உலுறது நடுறது வேணா மிஷின் யூஸ் பண்ணலா டெக்னாலஜிப்படி ஆனா ஒரு அரிசி வந்து செயற்கையா பண்றது ரொம்ப கஷ்டந்தா
ம் ஆக்சுவலா அரிசி செயற்கைய பண்ற
இப்போ நீங்க நா ரெண் நாளைக்கு முன்னாடி அப்டிதா தோழரே என்ன பண்ண அப்பன்னா எல்லாரு சொன்னாங்க ரேச அரிசி இருக் க்கல்ல அது வந்து சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது அதுலதா நெறய சத்து இருக்கு வந்து இப்போ உள்ள அரிசி எல்லாமே பாலிஷ் பண்ணி வருது அது நம்ம சாப்பிடது வந்து சத் த்ததா விட்டமின்ஸ் எல்லாமே எடுத்ததுதா ஆனாே ரேஷ அரிசி வந்து பாருங்க மஞ்ச கலர்ல இருக்கு பழுப் ப்பு நெறத்துல அதுதா சொல்றாங்க அத சாப்பறது வந்து சுகர் வராது நீங்க பாருங்க அந்த கா காலத்துலாம ரேஷன் கடைய அரிசி வாங்கிதா எல்லாரு சாப்ட்டாங்க யாருமே யார ஒபிசிட்டியா இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஃபேட்டா இருக்க மாட்டாங்க எல்லாரு ஒல்லிய தா இருப்பாங்க ஏன்னா அந்த மாரி ஃபுட் நீங்க சாப்பிடுப்ப வந்து ரொம்ப குண்டாகாது குண்டாக மாட்டேங்க சுகர் எல்லா வராது அப்படின் சொல்லி சொல்றாங்க ஆனா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரேஷ அரிசியா வந்து இட்லியாவோ உங்களால எப்படி எடுத்துக்கிட முடியுமோ அப்படி எடுத்துக்கோங்கன் சொல்லி சொல்றாங்க தோழரே அதனால நான் என்ன பண்ண அப்பன்னா பச்சரிசியிலதா நா எப்பொழுமே இடியாப்ப பண்ணுவே ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாமே என்ன பண்ணி ரேஷ அரிசிய வந்து நல்லா ஒரு நாலஞ்சு திருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்ட வாஷ் பண்ணிட்டு வெயில்ல வந்து நல்ல துணி கிளாத் போட்டு நல்ல காட்டன் கிளாத் போட்டு காய போட்டே ஒரு டூ ஒன் அவர்ஸ் நல்ல ஏன்னா வாஷ் பண்ணி தான போடுதோ அலுக் கு எது இருந்தாலுஒரு ஒரு மண நேரத்தில நல்லா காஞ்சிட்டு அந்தானிக்கி நா போய் மில்லுல போய் அரைச்சி சி வந்த மறுநாள் பண்ண என்ன பண்ணா அத வந் ந்து இடியாப்பொ பண்ண உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருந்ச்சு எங்க மாமியார் ரு வந்து சாப்பாடுலா எதாவது கொற சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க சொல்றாங்க இந்த இடியாப்பொ ரொம் ம்ப நல்லாருக்கு அப்டின்னு நா கொஞ்சொ எப்பொழுதுமே எப் பவு சாப்பாடு பண்ணாலுமே காக்காவுக் வச்சு காலயில சாப்பாடு வப்பே. அதுவு அன்னைக்கு நா இடியாப்பொ பண்ணேனா இடியாப்பொ வச்சே. ஒரு இப் பிடியாப்போ ஃபுல்லா வச்சே அது அர சாப்புட்டுட்டு அர வச்சுட்டு போச்சு ஆனா அந்த அர வந்து வெயில்ல இருந்து காஞ்சு நம்ம சேமியா எப்டி இருக்கு எனக்கு ஆக்சுலி ஒரு ஐ கெடச்சிருக்கு இதுல ஒரு சேமியா நம்ம பாக் கெட்ல அடச்சு போட்டா சேமியா எப்டி இருக்கு அதே மாரி இருக்கு அப்பதா நெனச்சே நம்ம ஏ இடியாப் ப்பம் பண்ணி அ இடியாப்போ புழிஞ்சு இந்த மாரி காய வச்சு சேமியாவா ஒரு பாக்கெட்ல அடைக்க கூடாது. அப்டினு எனக்கு தோணுச்சு.
அதா அதா அதா நீங்க சொன்னது கரெக்ட்தா அதாவது இப்போ ரேஷன் அரிசில நீங்க சொல்லிதா எனக்கு நாபகொ வருது நா ந்த மாரி இருக்கு எனக்கு தெரியாது சோ நீங்க சொல்லிதா நா கத்துக் ட்ட சோ ஓகே நா ரேஷன் நெறய இருக்கு வீட்ல பட் ஆனா அது வந்து இ இட் ட்லிக்கு மட்டுதா போடுறாங்க சாப்பாடு செய்யறது யூஸ் பண்ண மாட்றாங்க சோ நீங்க சொன்னதுக்கு அப்பறதா யோ ஓகே இப்டிலா இருக்கு எனக்கு ப்பதா தெரிய வருது இன்னோனு பாத்தீங்கனா நம்ப அரிசி ஊற வைப்போம்ல ஊற வைக்கும் போது பாருங்க அந்த அ அரிசி மேல மெதக்கு பாருங்களே அதெல்லா கே ஒரு சில அரிசி மட்டும் மேல மெதக்கு. நீங்க அந்த அரிசி எடுத்து நீங் கடிச்சு பாத்திருக்கீங்களா டேஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா அந்த அரிசிய
நல்லவே இருக்காது அது
து எ நா வந்து ஏ பக்கமா எங்க வீட்ல நா டெ இது பண்ணே எங்க வீட்லனா பக்கத்து வீட் ட்ல மேல வந்து கிட்டத்தட்ட அரிசி ஊற வச்சு மேக்சிமம் நெறைய அரிசி மேல மெதக்கிட்டு இருந்ச்சு. செர் சும்மா ஃப்ரெண்டு வீட்லதா அந்த எடுத்து தந்த அரிசி வந்து சும்மா ஆராய்ச்சி பண்லானு சொல்லி சும்மா கடிச்சே. அது பாத்தின் ரப்பர் மாரி ஆயிடுச்சு சொல்ல போனா அது பாத்தினா உண்மையான அரிசி இல்ல அது பிளாஸ்டிக் அது அ அப்பதா கண்டுபுடுச்சோ அப்றோமேல்தா எங் வீட்ல வந்து சொன் இனம நீ அரிசி ஊற வைக்கும் போது மேல ஓது அந்த மெதக்குற அரிசிலா எடுத்துரு. இப்பதா பக்கத்து வீட்ல பாத்துட்டு வந்தே அந்த அரிசி சும்மா எடுத்து இது என்ன இப்டி இருக்கு நா பச பசங்கலா சும்மா சோ வெளயாட்டுக்காக எடுத்தோ செரி என்னதா இருக்கு இந்த அரிசில பாக்குலா நல்லா ஊரிபோச்சு அடுத்து நா என்ன நெனச்சே ச நல்லா ஊரிருக்கு அரிசி நல்லா மத வதக் வதக்ன்ட்ருக் போவோ சாப்டறதுக்கு நல்லா இருக்குன் சொல்லி நாங்க எடுத்தோ ஆனா அரிசி சாப்டுவோ நல்லா இருக்குனால எடுத்தோ அது எடுத்தோனே ஏனா பப்ளி அ கடிக்க கடிக்க பப்ளிகா மாரி மாற ஆரம்பிச்சிருச்சு அது இ அரிசி எப்படா இந்த மாரி ஆகுனு நெனச்சு அந்த ப அரிசிலா எடுத்து சும்மா அந்த கத் சும்மா கொஞ் நேரோ வேக வச்சு பாத்தம்னா அந்த அரிசிலா பாத் ஏனா அது ஜவ்வு மாரி அப்டியே ஒரு மாரி இதாவ ஆரம்பிச்சிருச்சு. சோ அத பாத்தா கலப்படோ ஒதோ ஒ அரிசி வந்து எ கேட்டா இந்த மாரி பிளாஸ்டிக்ல செஞ்சாங்க அரிசி அப்டினு சொல்றாங்க.
இல்ல இந்த மாரிலா கலப்படம் பண்ணுவாங்களா நா இப்பதா அந்த சாப்பாடு ஒ ன்ன கூடே எப்டி கலப்படம் பண்ணாங்கனு தோணது அவங்களுக்கு
பண்றாங்க நா ந்தா அன்று கண் கண்கூறா பாத்துட்டனே நானு அது வரைக்குமே எனக் நம்பிக்க கெடையாது அ எடுத்து சும்மா ஒரு வீடியால சொன்னாங்க இந்த மாரி மேல்றக்க அரிசியில வந்து நல் தரமான அரிசியே கெடயாது நீங்க எடுத் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கனு ஒரு வீடியோல சொன்னாங்க சேரி எடுத்து டெஸ்ட் பண்ணி பாப்போன் சும்மா எடுத்து பாத்ததா பாத் தா அந்த மாரி அரிசிய எப்பவுமே சாப்ட்டு கடிச்சோம்னா நல்லா மாவு மாரி தான ஆகு ஆனா பாத்தீங்கனா கடிக்க கடிக்க ரப்பர் மாரி ஆக ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு எங்களுக்கு அப்பவே டவுட் வந்துருச்சு அப்றோ அவங்க வீட்ல இருக்க எல்லா அரிசி மூட்டையு ரிட்டன் பண்டாங்க ரிட்டன் பண்ட்டு நல்ல ஒ ஒரு வாய் நல்ல ஒரு அரிசி மூட்டயா வாங்கி போட்ருக்காங்க ப்ப சோ லோக்கல் பிராண்ட் போல சோ லோக்கல் பிராண்ட்ல இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு இருவத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டனா அதுல ஒரு நாலஞ்சு கிலோ பாத்தீங்ன்னா இந்த மாரி கலப்படம் பண்ணிவுட்டறாங்க. அய் ஒட்டுக்கா அதிகமா போட்டதானே மாட்டுவாங்க இந்த மாரி ஒன்னு ரெண்டு க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கலப்படம் பண்ட்டாங்கனா அது அவ்ளோ பெருசா தெரியாதுங்கறனால அப்டி கலப்படம் பண்ணியடுறாங்க. சோ இந்த மாரி நா பாத்ததுனால சொல்றே அந்த மாரி பண்றாங்க சோ அந்த மாரி இருக்கு நீங்க சொன்னீங்க அரிசி பண்ண முடியா ஆனா பண்றாங்க இருக்குது இப்பவுமே மிஷின் வந்துருச்சு நம்ம ஆட்கள் அந்த மாரி மாறிட்டாங்க நம்ம ஆளுங்கதா ஏமாத்துறதுல பெரிய ஆளுங்காலாச்சே
அந்த மாரி சாப்ரப்போ நம்ம வயித்துக்குள்ள எதுவு பிராப்ளம் வரும்
அதா அதா எனக்கு அது பாத்ஓடனே அரிசி சாப்பாடவே சாப்ட தோண மாட்டேது இப்பெல்லா
டெக்னிக்கல் நீங்க சொல்றது ஒண்ணு டெக்னிக்கல் எவ்ளோ வளர வளர வளர நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்குள்ள எல்லாமே கெட்டு போது
கெட்டு போகுது ஆமா ஆமா சோ அதான் நம்ம முன்னோர்க்கு ல்ல நூறு வயசு தொண்ணூறு வயசுல்லா வாழ்ந்தாங்க நம்ம ஆட்கள்லா அறுபது வயசு ஐம்பது வயசுல வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு இறக்குறாங்கன்னா அதுக்கு மெயின் காரண அவங்க எடுத்துக்கிற சாப்பாடுகள் தா உண்மையில சொல்லப்போண
அறுபது வயசு இல்ல எட்டு வயசு குழந்தைக்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு
அயோ ம் ம்
மொபைல்லயே அத நீங்க பாருங்க நிறைய இடத்துல வந்து என்ன நடக் ஒன்னு பாத்தீங்கன்னா அம்மா இருப்பாங்க பையன் இறந்து போயிருக்காங்க நிறைய இடத்துல நா பாத்திருக்கே
ஓ ஓ ஓ
இருபத்தஞ்சு முப் முப்பது நாற்பது நற்பதுரெண்டு வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ரொம்ப தவிர்க்க முடியாது உண்மைக்கு
ம் ம் புரிது புரிது ஐயோ அப்படில்லா இது எப்படி கேட்கு போது ஒரு மாதிரி இருக்கு எப்பர இந்த இந்த உலகம் எதை நோக்கிடா போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஐப்பா அதெல்லா ரொம்ப கஷ்டம் இல்ல அம்மா இருக்காங்க பையன் இறக்குறா
கண்டிப்பா ஏன்னா நாங்க வந்து இப்போ நா வந்து சிப்ட் பண்ணி இங்க வந்தோம் பட் எங்களுக்கு வந்து வில்லேஜ் வந்து ரொம்ப எங்க ஊர் வந்து ரொம்ப வில்லேஜ் அதனால வந்து அங்க பஸ் வசதி வெளியிலதா ஸ்கூல்ல பிள்ளை பிரைவேட்ல படிக்க வைக்கிறும்னா தா வர மாதிரி இருக்கு பஸ் வசதி அந்த மாதிரிலா இல்லாத பட்சத்தில வந்து நாங்க சிட்டி சைடு ஸ்கூல் பக்கத்தில வந்து வீடு பாத்தோ அப்ப பார்த்துருக்க போப்போ நாங்க ஜான்வரியிலயே பாத்தோ அப்ப எங்களுக்கு வீடு எல்லா புடிச்சுட்டு அப்ப நான் கூட சொன்னே நாங்க அட்வான்ஸ் குடுத்துருதோ ஆன பட் நாங்க மார்ச்சு மாசம் தா வருவோ ஜனவரி பிப்ரவரி நாங்க ரெண்டு கொடுக்க மாட்டோ நாங்க அட்வான்ஸ் புக் பண்ணி வேணா கன்பார்ம் பண்ணியிருந்ததோ மார்ச் மாசம் தான் வருவோ பட் அந்த லேடி சொல்லுசு இல்ல இல்ல என்னோட பையன் இறந்து போயிட்டாங்க அவங்க பையன் வந்து ரொம்ப வயசு கிடையாது பர்ட்டி கூட இருக்காது கொரோனா வந்தது டைம்ல வந்து அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அதனால இந்த வீட்டுக்கு வந்து லோன் போட்டிருந்தாங்க என்னோட மருமகதா அது அவாங்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க அது பிறவு சரி அவங்க நீங்க நானும் வேஸ்ட்டா கொடுக்க முடியாது பத்து பத்து இருபதாயிரம் அப்புற பிளஸ் முப்பதாயிரம் வேஸ்ட் அஹ் குடுக்கணுமா நான் வரது மார்ச் என்டு தா அப்ப கூட நா ரெக்குஸ்ட் பண்ணனே எனக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்ப அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல எங்களுக்கு வந்து புல் வாடகை எண்ட பைவ் நான் வந்து ஆப் வாடக தான் தரே மூணு மாச ஏன்னா நமக்கு ஒரு பதிஞ்சு ஐய்யாயிரம் கம்மியான நல்லது தானே அப்படி யோசிச்சு ஆனா அவங்க வந்து அதது மாட்டே அப்டினிட்டாங்கா அதுக்கு பிறகு சரி ஓகே ஏன்னா அவங்க வந்து அவங்க ரொம்ப பில் பண்ற என் பைய இல்ல மருமக மட்டும்தா அப்படின அந்த மருமகளுமே இவங்க கூட இல்ல அவங்க ஒர்க் பண்றாங்க அதனால வந்து அதர் ஸ்டேட்ல இருக்காங்க பட் ஒரு அம்மா அப்பா வந்து அவங்க கண்ணு முன்னாடி வளத்த பையன் இல்லாத போப்போ அவுங்களுக்கு எவ்ளோ பெரிய ஃபீலிங் இருக்கூன்னு அது ரொம்ப பெரிய வருத்தோ தான் நம்மளுக்கான நேரம் முடிந்து விட்டது தோழர்
ஆமா முடிஞ்சுர்கு சரி ஓகே நன்றி நன்றிங்க ம் பாய் பாய் வச்சற